ஹலோ
ஹல்லலோ
கேக்குதா உங்களுக்கு
கேக்குது சார் இரவு வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கே இதுவரைய
ஓ ஓகே ஓகே ஒரே ஒரு நிமிஷங்க ஒரே ஒரு நிமிஷோ வந்தர்றே
ம் ஓகே ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷ போயிடுமே நா பேசுறது
ஹலோ
ம் ஹலோ
ஆ சொல்லுங்கம்மா ஒண்ணு இல்ல ஏதோ கிங் கிங் கிங்னு எங்க வீட்ல இருந்து ஏதோ சவுண்டு வந்துச்சு அதா என்னான்னு பாக்க போயிருந்தே வேற ஒன்னு இல்ல
எல்லாரு அது என்ன ஒரு நிமிஷோ ஒரு நிமிஷோனு சொல்லிட்டு ஒரு செகண்ட்லயே வந்துருவோ அப்ப ஏன் நம்ம ஒரு நிமிஷம்னு சொல்றோ
உங்ளுக்காக அடுத்த தடவ நா இனிமேட்டு ஒரு செகண்டுன்னு சொல்லிட்டு வரேமா
இல்ல நா கூட நெனசே ஓர் நா கூட நெனச்சே ஒரு நிமிஷம்னு சொல்றீங்க அப்போ ஒரு நிமிஷம் பேசாம அமைதியா இருந்தா ஆ எப்டி எப்டி சொல்றது எனக்கு சொல்ல தெரியல சொல்ல வேணாம்னு நனைக்கிற அதனால கேக்ற எல்லாருமே அப்டிதா சொல்றோ ஒரு நிமிஷோ ஒரு நிமிஷோ ஆனா டக்குன்னு வந்துருவா ஒரு செகண்ல அது எப்டின்னு தெரியல
என்ன பண்றது மனுஷ அப்டித்தா இருக்க முடியு
மனுஷ அப்டிதா இருக்க முடியு என்ன பண்றது நீங்க சொன்ன மாதிரி
உம்
படிக்க வேண்டியதெல்லா படிச்சி முடிச்சாச்சா
அது படிச்சுக்கிட்டே இருக்கே ரெகுலரா
ம் சைய்ல
பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற அந்த ஷெடியூல வேனா சொல்லட்டா எப்டி படிக்கிறது அப்டின்ட்டு
நீங்க படிப்பாளி நீங்க சீக்கிரமா ஈஸியா அச்சீவ் பண்ணிருவீங்க
தேங்க்ஸ்ங்க ஆக்சுலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோ அப்டின் பாத்தீங்கன்னா காலேல எந்திரிச்சு வீட்ல சாப்டு முடிச்சதுக்கப்றோ படிக்கிறதுகின்ட்டு ஒரு எடத்து போய்டுவோ
ஓ எங்க மொட்ட மாடியா
இல்ல ஸ்டெடி ஹால்னே தனியா ஒரு எடோ இருக்கு அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி போற மாரி காசு கட்டி போறது
அது சேரி
காசு கட்டி நம்ம அந்த எடத்துக்கு பேய்டுவோ இப்போ நீங்க உங்ளுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்லா இருக்குல
ஆமாம்மா
உங்ளுக்கு கம்ப்யூட்டர் லேப்ல வந்து பாத்தீங்னா ஒங்ளோட கம்ப்யூட்டருகு உங்க பக்கத்துல இருக்க உங்க ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டருகு நடுலவந்து ஒரு காட்போர்டு மாரி வச்சிருப்பாங்களா
ஆமா ஆமா
அப்டின்னா அந்த காட்போர்டு ஒரு உங்களோட கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஒரு கார்ட்போர்டு இருக்குமா
ஆமா
அது மாதிரி தா இருக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு உங்களுக்கு கார்போர்ட அந்த ஒரு எடோ இருக்கும்ல்ல அந்த எடத்துல உங்க கம்யூட்டர மட்டு எடுத்துருங்க உங்களுக்கு வந்து ஒரு சேரு அந்த மாதிரி ஒரு எடோ வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க
ஓ நீங்க அங்க உட்காந்து தனியா படிச்சுக்கலா எந்த டிஸ்ட
ஆமா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா
ஆமா ஆமா
பரிட்ச எக்ஸா ஹால்லல்லா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ அமைதியா இருக்கு
அதே மாதிரி இருக்கு
அந்த ஆமா அந்த எடோ அப்டிதா இருக்கு அங்க பேச கூடாது
ஆ நல்லதுதா அப்டி இருந்தாதா நமக்கு படிக்கணு அப்டின்னு தோணு
ஆமா
இல்லன்னா படிகணுறுத் தோணாது
அந்த மாரி எடத்து போயிட்டு படிச்ட்டு திரும்பி ஒரு சாயந்திரத்துக்கு மேல தா வர்றது நடுவுல சாப்டுறதுக்கு வீட்டுக்கு வந்துபோவோ
இன்னைக்கு கூட அப்டிதா போனீங்களா அதனாலதா மதியோ ஆளகாணுமா
இல்ல இல்ல இன்னைக்கு நேத்தக்கு நா போகல ஒரு ரெண்டு நாள் வந் உம் போகல நாளைக்கு போமாட்ட
ம்
நாளைக்கு வழக்கமா போமாட்ட ஆமா ஆனா எல்லா நாளுமே வந்து ஓப்பனாதா இருக்கு
ம் ஓகே ஓகே
காலைல அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நைட் ப பத்து மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க
ஓ அந்த மாதிரி
ஆமா நம்ம ஃபுல் டே காலைல அஞ்சு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்குங் கூட இருக்கலா
ம் நம்ம இஷ்டந்தா
ஆ ஆமா நம்ம வேணா வரலா போலா
இந்த மாரி படிச்சுகிட்டே இருந்தா மூள கலங்கி போகாதா
அதுக்குதா உங்கள மாரி சில சிரிப்பான ஆட்கள்ல்லா இருக்காங்க உங்ககிட்ட பேசினாலே போதுமே
ரிலாக்ஸ் ஆயிரு
அவ்ளதா
ம் ஓகே ஓகே எனக்குதா படிச்சுட்டே ன்னா
ஃப்ரெண்ஸெல்லா அப்டிதானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனா கொஞ்சோ ஓகே நல்ல வேல பேசுனே அப்டின்ற மாரி அதா
தோழி தோழன்கிட்ட பேசினா மனசு அப்டியே ரிலாக்ஸ் ஆயிரு இருக்கும் கவலை எல்லா மறந்து போயிரு ம்
கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கனா என்ன மாரி ரொம்ப வருஷமா வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கறவங்க எல்லாருமே வந்து எங்கயாவது ஒரு எடத்துல வந்து பஸ்ட் அவுட் ஆவாங்க பஸ்ட் அவுட்ன்னா வந்து பாத்தீங்கனா
கொஞ்சோ வந்து பொலம்பறது கதர்றது அழுவுறது இந்த மாரி விஷ்யங்கள்ல்லா இருக்கு
ம் ம்
சோ அதெல்லாமே வந்து ஒன்னுமே தெரியாத ஒரு நபர்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் கிட்ட பேசறது இப்ப வந்து பாத்தீங்கனா நல்லா இருக்கு ஓரளவுக்கு வந்து பாத்தம்னா நம்ம மனசுல இருக்க பாரத்த எறக்கி வெச்ச மாரி இருக்கு
உண்மைலயே நம்ம மனசுல இருக்க பாரத்த எறக்கற மாதிரி இருக்கு மைண்ட் அப்டியே ரிலாக்ஸ் ஆயிரு அப்டி அப்டிதா இருக்கோணு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கோணு ஷேர் பண்ணிட்டா நமக்கு நல்லா இருக்கு
நூத்துக்கு நூறு உண்மை நீங்க சொன்னது
ம் எனக்கெல்லா மெடிக்கல் ஃபீல்ட்ல போணுனு அவ்ளோ ஆச இன்னு இன்னு இன்னு அத நெனச்சு நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டுதா இருக்கேன் மைக்ரோபயாலஜி படுத்துறாங்க இப்ப ட்ரை பண்ணலாந்தா இதுக்கப்றோ எப்ப படிக்கறது
ம்
அதனால விட்ட ஃபிலீங்காதா இருக்கு ஒவ்வொருவாட்டியு ஹாஸ்பிட்டல் போம்போது அங்க இருக்க நர்ஸ பாத்து ஆச வரு நம்மளு ஒரு நர்ஸ் ஆயிருக்கலாமே அப்டின்னு சொல்லி ஆனா டாக்டர் ஆகணு அப்டிங்கிற ஆசை எல்லா இல்ல நர்ஸ் ஆயிருக்கலாமே ஒரு டிப்ளோமா நர்சிங்காது படிப்போமே நர்சாயிக்கலா அப்டிங்கிற ஒரு இது வரு அப்றோ இப்ப கூட ரீசெண்டா ஒரு மைக்ரோ பயாலஜி சென்டர்ன்னு சொல்ட்டு ஒரு இது பாத்த அத பாத்தோனே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு கண்ணுலா கலங்கிடுச்சு ம்ச் சரி நம்ம படிக்கணும்னு நெனைச்சோ இவ்ளோ லெவன்தல இருந்து நா மைக்ரோ பயாலஜி தா படிக்கணு படிக்கணு படிக்கணு நா அவ்ளோ கான்ஃபிடண்ட்டா இருந்த கூட கம்பேனிக்கு ஆள் வரல அப்படிங்குற ஒரே காரணத்தினால கொஞ்சோ கூட யோசிக்காம அ ஃப்ரெண்ட்ஸா சேந்து போவோ ஒன்னா அப்டின்னு சொல்லிட்டு இதுல போய் நொழஞ்சுட்டோ இன்னு எ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவ உங்களாலதா நா என்னுடைய அந்த சென்னைய விட்டுட்டே விட்டுட்டன்னு சொல்லிட்டு
நா என்ன சொல்ற நீங்க இப்பயுமே வந்து கத்துக்கலா அப்டின்னு சொல்ற
ஏறல்லனா என்ன பண்றது எனக்கு இப்ப உக்காந்து படிக்குறதுனாலயே எரிச்சலா இருக்குமே எப்போ உக்காந்து படிச்சு
இல்ல நீங்க வந்து நீங்க சொல்ற கோர்ஸ் படிக்காம மத்ததெல்லா நீங்க பாக்கலால்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சர்ல்லா பாத்துருக்கீங்களா
கொஞ்சர் பாத்திருக்க கேள்விப்பட்ருக்க பாக்கவு செஞ்சிருக்க இந்த கைய்ல ஊசில்லா வச்சு குத்துவாங்க தலையிலல்லா குத்துவாங்கனா என்னயு குத்திருக்காங்க அந்த மாதிரி
ஓ அப்படிங்களா சூப்பர் நானு குத்து வாங்கிருக்கே
ம் தலையில வெரல்ல அதுக்கப்புறக் கால்முலியில கால்முலியில பல இடங்கள்ல குத்து வாங்கிட்டு தா நானு வந்திருக்க எனக்கு இடயில பாத்தீங்கனா நா கீல விழுந்துட்ட ஒரு நாலஞ்சு வருஷ இருக்கு அப்ப நம்மளுடயப் பெருவரல் பக்கத்லந்தே ம்ச் அந்து இந்த எடோ இருக்குல இத எப்டி சொல்றதுனே தெரியல க கயில நா இப்படி ஊனிட்ட ஊன்னது எனக்கு அந்தப் வெரல் பக்கத்ல வந்து வீக்கோ குடுத்துருச்சு மேல அ பெரங்கையில அது வந்து நா வந்து இந்த ஒழுக்குலா தடவாங்கல அவங்கள்ட்ட போய்லா தடவுனே ஆ அத் தடவி எனக்கு கேக்கல ம்ச் எங்க ஊர்ல அதுக்குனே ஒரு ஆள் இருக்காங்க ம்ச் அந்த கால் சுளுக்குனாலோ இந்த மாதிரி பண்ணாலு எடுத்து விடறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் ரெண்டு மாசமா கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணாங்கன்னா என் கைய தடவிட்டு என் கைக்கு வேல குடுக்கூடாதுனு சொல்டாங்க கிட்டதட்ட நானு இந்த கைக்கு வேல குடுக்காம இந்த கைய வச்சு எதுமே பண்ணாம இருந்துட்டே ரைட் கை அதுகப்புறோ என்னனு பாத்த இந்த கையி த எப்ப சொல்றது இந்த ஏங்காம இருகும்ல ஒர்தே ஆவு ம்ச் யார்காது கை ஏங்கம் அந்த மாதிரி ஒரு கை மாதிரியு ஆயிருச்சு என்னோட கை இப்டி லேசா மடக்குனாலு எனக்கு அவ்ளோ பெயினா இருக்கு எல்லா வெரலு ஏன்னா இந்த ஒரு விரலுக்கா அந்த அந்த கையே நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருந்தோ அங்க அங்கன்னு எனக்கு இதாயி எனக்கு அது கையே எந்த வேலையுமே பண்ண முடியல அதுக்காக எல்லா டாக்டர்ட்டையு போனே இங்கிலீஷ் மெடிசின் எல்லாருஸ் எக்ஸ்ரே எல்லா பாத்துட்டு ஒன்னு இல்ல ஒன்னு இல்லன்னு சொல்லுவாங்க அப்ப ஏ வலிக்குது அழுத நால்லா என்னால வலி தாங்க முடியல அப்டி சொல்லிட்டு நெறைய மெடிசன் அதுலயே எடுத்தே கேக்கவே இல்ல கடைசில அதுக்கப்புறோ ஒருத்தவங்க சொன்னாங்க அக்குப்பஞ்சர்ல போயிட்டு ம்ச் ஆ பாத்தா நல்லா கேக்கு அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் காட்டனா இந்த மாரி இந்த இடத்ல வலிச்சிதுனா நுரையீரல்ல ப்ராப்ளம்னு சொல்லி பயமுறித்திட்டாங்க ஐயய்யோ என்னடா இது நம்ம கீழ விழுந்ததுனாலதா இப்டி ஆச்சு ஆனா இவுங்க ஒண்ணு சொல்றாங்க ட்டு அதுக்கப்பறோ ரெண்டு வாட்டி போன அதுக்கப்பறோ போல அதுக்கக்கப்றோ அண்ண தா சொன்னா ஒரு பால் வாங்கி குடுத்தா கை எப்டி எக்சைஸ் மாதிரி பண்ணி அதுக்கப்பறோ கை வந்து பெயின் எல்லா போய்ரோ அப்டின்னு சொலிட்டு ஒரே ஒரு பால் அத வாங்கி நா பண்ணுனே ஒரு டொண்ட்டி ஆமா ஒரு இருவது நாள் பக்கத்தில பண்ணியிருப்பே அதுக்கப்பறோ எ கை தானாலே நார்மல ஆயிடுச்சிங்க எனக்கே ஆச்சிரியோ இத்தன டாக்டர்ட்ட போயிருக்க வேணா நம்மோ மொதல்ல இத பண்ணிருக்கலானு சொலிட்டு எத்தன வாட்டி அழுதுருக்கேம்னு ம் ஆமா அதா எங் அண்ண கிட்ட சொன்னே இத அன்னிகே நீ சொல்லி குடுத் திருந்தா நீ இவ்ளோ டாக்ட்ருடயு போயிருக்கமாட்டே இவ்ளோ மெடிசன் எடுத்துருக்கமாட்டே வலில கஷ்டப்பட்ருக்க மாட்டே முக்கியமா தல கட்ட முடியாது எங்க அம்மா தா தல கட்டி வுடுவாங்க டிரெஸ் சேஞ்ச் பண்றது கூட அவ்ளோ கஷ்டப்பட்டு குளிக்கு போது ரொம்ப கஷ்டோ அதலா ஒரு காலோ இப்பலா வந்து பிரெச்சனயே இல்ல
புரிது புரிது அத நீங்க வந்து மறக்க முடியாத சில கட்கட் உங்களோட வாழ்க்கைல அது
கண்டிப்பா மறக்கவே முடியாது அதெல்லா
ஆனா நீங்க திரும்பி அந்த மாரி பண்ணாம இருப்பீங்க ல்ல அதுக்கு அந்த ஒரு சில பாடங்கள் தேவ ல அந்த மாரி எடுத்க்கலா
ம் ஆமா கண்டிப்பா அதேதா எத்தன டாக்ட்ரு எவ்ளோ மெடிசனு மூணு நாலு டாக்டர் கிட்ட போனே எலும்பு டாக்டரு அதுக்கப்பறோ எலும்பு முறிவு டாக்டரே ரெண்டு மூணு பேர்கிட்ட போனே அவுங்கெல்லா பாத்துட்டு ஆ இது ஒண்ணு இல்ல நீரா இருக்கு ஒவ்வொருதங்க ஒவ்ஒன்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்க சாச்சன் மாரி இருக்கு இன்னொருத்தங்க இது வாத நீர்மா ருக்கு இன்னொருத்தங்க வந்து இது நீரா இருக்கு இந்த மாரி ஒவ்வொரு தங்க ஒவ்வொன்னு சொன்னாங்க எத தா நம்புறது கடைசில ஒரே ஒரு பால் தா அதுக்கு தீர்வு குடுத்துச்சு
சூப்பர் சூப்பர் அப்ப எதுவாக இருந்தாலு உங்க அண்ணங்கிட் டயு நாங்களு இனிமே டவுட் கேட்டுக்கலா இந்த மாரி ஆயிடுச்சு அப்டினா
ம் கண்டிப்பா கண்டிப்பா அவ எதார்த்தமா சொன்னானா என்னவோ ஆனா அந்த எனக்கு நல்லது நடந்துச்சு அவ்ளோதா
சூப்பர் சூப்பரு கண்டிப்பா நா ஓகே கண்டிப்பா சேரிமா நா இப்போ அப்டியே கெளம்புறே ஓகே ஓகே
ம் ஓகே பாய்